தோழி வணக்கம்
வணக்கம் தோழி எப்புடிருக்கீங்க தோழி சாப்
நல்லா இருக்கே தோழி நானூ சாப்பிட்டே தோழி நீங் சாப்டீங்களா
இல்ல தோழி இனிமேல்லா தோழி சாப்பிட்ணூ ம் சொல்லுங்க தோழி நாம வந்து பேசிட்டே இருந்தோ அ இந்த கல்யாண வாழ்க்கை ஆ இப் இப்போ ஸ்கூல் பசங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பேசிட்டே இருந்தோ நம்ம உரய வந்து ஆ ரொம்பவே யூஸ் ஃபுல்லா இருக்கூ நினைக்கிறே தோழி எல்லாருக்கூ நீங்க என்ன யோசிக்கிறங் தோழி இந்த அரேஞ் மேரேஜ் கரெக்டா இல்ல லவ் மேரேஜ் பண்றதே கரெக்டா நீங் என்ன நீங்க யோஸ் யோஸ்கீறிங்க தோலி
தெழில் தா நா வந்து லவ் மேரேஜும் தப் பா சொல்ல மாட்டே ‌ஏனா நானூ லவ் மேரேஜ் தா அப்டின்னய்ல வந்து ஆனா நா வந் சொல்ல போனா அந்த மாரில்லா கிடையாது தோழி நா வந்து டைரக்ட்டா வந்து லவ் பண்ணே எங்களோடுது லவ் வந்து ஸ்கூல் லெவ்ல வந்து ஸ்ட்ராட்டு டென்தலந்து ஸ்டார்டு அப்டின்னைல வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு எங்க அம்மாட்ட சொல்லிதா நா மேரேஜ் பண்ணே அதுவரையூ வந்து அவங்களூ காத்துட் இருந்தாங்க அப்டினேல என்னோட வந்து நல் லவ்ங்கது நா நா வந்து முடிவு பண்ணிக் ஏன்னா நெறய பசங்க வந்து காத்துட் இருக்க மாட்டாங்க
ஆமா தோழி கண்டிப்பா தோழி இந்த ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆற லவ் வந்து உங்களுக்கு கண்டனியூ ஆயிட்டிருக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுது நம் நம்ம பண்ற ஒரு லவ் பண்ற ஒரு பையன்னெ அந்த என்ன சொல்லுது நம்பற நம்ம நம்புற மாதிரி இருந்தா நம்ம அவ்ளவ்வா யோசிக்க தேவையில்ல தொழி நம்ம கூட வந் ந்து அவங்க ஒரு கரெக்டான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா இல்ல அவங்க நமக் கிட்ட இது நடந்து நடக்கிற விதனா நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இவங்க நிஜமாலே நம்ம கூட இருக்காங்களா இல்ல நம்ம கூட டைம் பாஸ் பண்றாங்களான்னு சொல்லி அந்த இது தெரிஞ்சீடும் உங்களுக்கு இப்ப எப்புடி இருக்காங்கன்னா ஆ அதெல்லா அறிய மாட்டறாங்கன்னு நெனைக்கிறே தோழினா
கண்டிப்பா தோழி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் தா க்கு முன்ன இருந்த ஜென்ரேஷன் ஓ ஹலோ பரவால்ல தோழி அப்பயு அப்டிதா இருந்தாங்க பாதி பேரு ஆனா வந்து இப்ப இருக்கிற ஜென்ரே ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்கு
கண்டிப்பா தோழி
இப்பல்லா ஒன் டே லவ் ஒன் டே மேரேஜ்
ஆமா தோழி அ லவ்ங்கிறது ஒரு விஷயத்துக்கு வந்து சும்மா டைம் பாஸ்க்கு நா உன் கூட சுத்துறே அவன் ஏ செலவு பாரத்துப்பா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஏததோ பேர் சொல்றாங்க சிச்சுவேஷன்ஷிப்பு எந்த ஷிப்பு அந்த ஷிப்புன்னு சொல்லி அ வித விதமான பேரெல்லா நம்ம கேட்க முடியுது அந்த காலத்துலல்லா ம் காதல்னா ஒரேதா உங்களுக்கு அதுல இதுடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கிடையாது உங்களுக்கு ஒருத்தங்க ஒருத் லவ் பண்றாங்கன்னா ரெண்டு பேருக்கு மதி மரியாதை இருக்கணு ஆ ரெண்டு பேரையுன் னா ரெண்டு பேரையு மதிக்கணு அ எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலு ரெண்டு பேரையு அவங்க புரிஞ்சுக்கணு அந்த மாதிரி இருந்தாங்க இப்ப அப்டிலா இல்ல நா என்ன வேணா பண்ணுவே நீ என்ன வேணா பண்ணிக்கோ நா கேட்க மாட்டே டிப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ்ல நா நம்ம இப்ப பாக்க முடியுது தோழி அந்த இந்த டிவிலயே அந்த மாதிரி காட்டுறாங்கன்னா மொத் ஆமா கண் முன்னாடியே நம்ம பல விஷயங்கள இப்போ பாக்குற மாதிரி இருக்கு தோழி
கண்டிப்பா தோல்வி ஆனா முன் முன்னெல்லா வந்து எனக்கு வந்து இப்டி டொன்ட்டி ஃபோர் தா ஆகுது அப்டினல்ல வந்து நா வந்து நிறைய பேத்துக்கு வந்து எப்டி சொல்றது உதாரணமா தா இருக்கணும்னு நா நினைக்கிறே ஏன்னா
கண்டிப்பா தோழி ஒரு ஒரு விஷயத்திலயு நம்ம வந்து ஆ நம்ம ஒரு விஷயோ பண்றோன்னா அது வந்து நாலு பேருக்கு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணு இந்த மாதிரி பண்ணா அவ அவ நல்லா இருக்கா அவன் புருஷனு அவள நல்லா பாத்துக்கிறா அவளுமா மாமியா வீடு மாமியார் வீடு எல்லாரையு நல்லா இது பண்ணிட்டு போறா சொல்லி நல்லா நம்ம எல்லாரு ஒருத்தங்கள வந்து நல்லது செலவங்க கத்துக்கணு அப்டி இருந்தா நம்ம வந்து ஒரு செஞ்ச விஷ்யோ வந்து தப்பாக இருக்காது நாம்ம பத்தி நாலு பேர் தப்பா பேசுறாங்க நம்ம ரிலேஷன்ஸ் பத் தி நாலு பேர் தப்பா பேசுறாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு என்ன சொல்றது ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் தா நானு இருக்கிறோ நாம தா இருக்கோ நம்ம ஒரு சுச்சுவேஷன் ராங் சுச்சுவேஷன்ல தான் நாமளு இருக்றோன்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு உணர விடணு தோழி அந்த உணர்வு தா இப்போ இல்ல தோழி நீ என்ன வேணா யோசிக்கோ என்னோட இஷ்டோ தா நா என்ன பண்றேணோ என்னோட இஷ்டோ எதுவா இருந்தாலு நா பாத்துக் றேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அலட்சியோ தா ரொம்ப பார்க்க முடியுது இப்போ
கண்டிப்பா தோழி அதே மாதிரி நான் இத வச்சு தா பண்ணே ஆனா வந்து நா ஆனா நா நறைய பேத்துட்ட நா சொல்லவே மாட்டே நீங்க லவ் மேரேஜ் பண்ண ஏன்னா வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து அரேஞ்
ஆமா சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் நல்லதுன்னு கூட இல்ல தோழி அதே அரேஞ்ச் மேரேஜ்னா கூட அதுலயே வந்து நம்ம வந்து ரொம்ப காச பாக்க கூடாது தோழி பையன் நல்லா இருக்கானா பையனோட ஃபேமிலி நல்லா இருக்கானா பையனோட பழக்க வழக் கோ எப்டி இருக்கு அதா தோழி பார்க்கணு இப்போ இருக்கிற இதுல அரேஞ் மேரஜ்லயு என்ன பண்றாங்கன்னா அம்மா அதா உனக்கு வீடு இருக்கா நல்ல வேலைலருக்கானா அந்த மாதிரிதா பாக்குறாங்க அவனோட பர்சனல் டிசிஷன் பர்சனலி அவன் எப்டிருக்கான் அவன்கிட்ட என்னன்ன பழக்கோ இருக்குனு சொல்லி அதெல்லா கொஞ்சோ அனு சொல்லறது அலட்சியம் பண்றாங்கன்னு நெனைக்கிறே தோழி அரேஞ்ச் மேரேஜ்லயு உங்களுக்கு அந்த மாதிரி பா பா த்து பண்ணாங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் எல்லாருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் தோழி
கண்டிப்பா தோழி அதே மாதிரி எங்கனா ங்னா டொண்டி ஏஜ் ஆகுது இப்ப வரை பொண்ணு கெடைக்கல ட்ரிங்க்ஸ் பழக்கோ இல்ல எந்த பழக்கமு கெடையாது என்ன கொஞ்சோ வசதி கம்மி ஆனா அந்த வசதி கம்மினாலதா எங்க அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கவே மாட்டிக்குது
கண்டிப்பா தோழி அதெல்லா பாக்குறாங்க தோழி இப்போ வந்து ஒரு பையே நல்லா இருந்தாலான் தோழி அவுங்க வந்து ஃபூச்சர்லயு அவன் பொண்ணு நல்லா ஆயிடுவான் உங்களுக்கு நல்ல தா சமாதிக்கணு சொந்த வீடுதா இருக்கணும்னு சொல்லி பாக்க கூடாது தோழி பையே நல்லாருக்கானா பையன் தா உங்கள பாத்துக்க போறா அந்த வீடு உங்கள பாத்துக்காது அவங்க என்ன சொல்றது அவுங்க வேல வந்து உங்கள பாக்காது அ உங்க பையேந்தா உங்ள பாத்துப்பான் அந்த பையன தா நீங்க முதல்ல பாக்னு ஒ பையெ நல்லா பழக்கோ இருக்குன்னா கண்டிப்பா ஒரு நாள் அவன் சக்சஸ்ஃபுல் ஆகுவான் ரொம்ப வெஸ் சதியான ஆள் இல்லன்னா கூட அவுங்க வந்து அ கம்மியான இதுலயே உங்களுக்கு நல்லா பாத்துப்பாங்க பொண்டாட்டிய பசங்கள நல்லா கவனிப்பாங்க அ நெறைய இருந்து கூட பிரயோஜனமே இல்லாம ஆ வீட்ல ஒரு மாதிரி வெளில ஒரு மாதிரி வீட்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு வெளில போனா நெறைய அஃபேயர்ஸு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பாக்க முடிது அதனால நம்ம வந்து ஒ பய் பொண்ணோ பையனோ வசதிய பாக்க கூடாது ரெண்டு பேர்ருந்தாலு பொண்ணு நல்லா இருக்கா நம்மன் ஃபேமிலிய உடைக்காம நல்லா எடுத்துட்டு போகுமா அந்த மாதிரி பாகக்கணு ப பொண்ணு பொண்ணு பாத்தாலு அந்த மாதிரிதா அ பையே வந்து ம் ஆ நல்ல ஒரு ஆவரேஜ் சாலரி இருந்தாலே போறத போது நீங்க போய் அவங்கள பாத்துக்குற விதத்துலே அவன் கண்டிப்பா ஒரு நல்லா உயர்ந்து போயிட்டேருப்பா நீங்க நல்லா சந்தோஷமா வச்சுக்கோங்க அவனு சந்தோஷமா வேல செய்வா உங்களுக்கு லைஃப் நல்லா ஆகு ஒரு என்ன சொல்றது எல்லாமே ஸ்டார்ட்டிங்லே உங்களுக்கு கிடைச்சாது கொஞ்சோ நேரம் எடுத்துக்கும்
ஆமா தோழி
அத புரிஞ்சுட்டா அந்த இதுல யோசிச்சுல இருந்தா நல்லா எல்லாரு வந்து கம்மியான செலவுல கம்மியான அ என்ன சொல்றது வறுமைலே வந்து உங்களுக்கு நல்லான லைஃப் ஹாப்பியான லைஃப் இருக்கு மொதல்ல உங்களுக்கு காசு இல்லனாலு கூட ஒருத்தங்க நம்மள பாத்துக்கிற ஆள் நல்லா இருக் கான அதுவே நம்ளுக்கு வந்து போதுமானது நெனைக்கிறேன் தோழி நா நம்ம எப்டியு சர்வைவ் பண்ணீர்லா ஆ காசு இருந்து மட்டு ஒன்னு பிரயோஜனம் இல்ல நா அந்த மாதிரிதா தோழி நா யோசிக்குறே
எது வேணாலு வாங்கலாந் தா தோழி காசு இருந்தா ஆனா வந்து காசவே வாழ்க்கையா நெனைக்க வே கூடாது ஏனா வந்து காசு வந்து இன்னிக்கு போகு நாளைக்கு வரு
கண்டிப்பா தோழி ஒரு நாள் இப்போ கல்யாணம் பண்ற டைம்ல வீடுருக்கு கல்யானத்துக் அப்புறமா அந்த வீடு வந்து உங்களுக்கு கடன்ல இருக்கோ எப்டி இருக்கோன்னு சொல்ல நம்ளுக்கு தெரியாது
கண்டிப்பா
உங்களுக்கு எவ்வளவு கடன்னாளி இருக்கான்னு சொல்லித் தெரியாது அது அப்டிமா போயிடுச்சுன்னாஎன்ன பண்ண முடியு க வீடு இல்லன்னு சொல்லனு நீங்க உங்களோட புருஷனையோ பொண்டாடியோ விட்டு வந்தடுவீங்கள
வர முடியாதுல்லா தோழி அது எப்டி தோழி வர முடியு
நல்லதுன்னு சொல்றே ஒரு லவ் மேரேஜ் இருந்தா கூட அவ எப்டி லாயலா இருக்கா அவ பழக்கவழக்கோ எப்டி இருக்கு அவ அம்மா அப்பாவுக்கு முதல்ல பாத்துக்கறானா ஒருத்தவங்க நம்மோ ப லவ் பண்றோம்னா அந்த பையன் வந்து அவங்க அம்மா அப்பாவை மொதல்ல என்ன சொல்றது எப்டி கவனிக்கிறா அதுதா தோழி அந்த விஷயம் பாத்துதா நம்ம வந்து நம்மள எப்டி அவ பாத்துப்பான்னு சொல்லி நம்ம புரியும் புரிஞ்சுக்க முடியு அவ அம்மா அப்பாவே கொஞ்சோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரதது இல்ல அவங்களோட என்ன சொல்லறது அவங்களுக்கே ஒரு மரியாதை இல்லைன்னா நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்புறமா
தோழி மொதல்ல வந்து பசங்க அம்மாவை மதிக்கலன்னா ஒய்ஃப்பா மதிக்க மாட்டாங்க
கண்டிப்பா தோழி அதுதா தோழி நானு சொல்ல வரேன் அ அவங்க அம்மா அப்பாவ மற மதி ச்சாதா தோழி நம்மளை வந்து அவ்ங்க பாத்துப்பாங்க நம்மளை வச்சு அவங்க கத்து காப்பாத்துவாங்க அவங்களோட பசங்களையும் அவங்க நல்லா என்ன சொல்லறது ஒரு நல்லா அப்பானா ப்ரூவ் ஆவாங்க அப்பதா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க சொன்னது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது தோழி நா சொல்லப்போனா பசங்களை வந்து தப்பு சொல்லல தோழி அவங்களோட வளர்பு அப்டி வளர்க்க கெடையாது இப்ப இருக்கற ஜென்ரேஷன் அவங்க வந்து அப்டி மாறிக்கிறாங்கள தவிர
ஆமா சின்ன வயசுல நம்ம வந்து அ அந்த மாரி நம்ம சுச்சுவேஷன்ல இருக்கணு தோழி சின்ன வயசுல இருந்தே அப்பா சரியில்ல வீட்டுல அம்மா சரியில்ல என்ன சொல்றது அந்த மாரி இருந்தா அவங்களோட லைஃப் அவங்களா என்ன சொல்றது அவங்க டிச சிசன்தா இருக்கும் அங்க அந்த வீடுல அவங்களுக்கு
கண்டிப்ப தோழி
அவங்க நல்லவனா மாறணும்னு நினச்சாங்கன்னா அவங்க நல்லவனா மாறுவாங்க இல்ன்னா அவங்களோட சுச்சுவேஷன் எப்டி இருக்கும் அவங்கள சுத்தி ஆளுங்க எப்டி இருக்காங்களோ பிரெண்ட்ஸ் எப்டி இருக்காங்களோ அந்த மாரிதா அவங்க மாறுவாங்க எல்லாமே வந்து ஒரு சுய என்ன சொல்றது அவங்களோட சுச்சுவேஷன் தகுந்துதா மாறுது அவங்களோட கையில தா இருக்கு ஒருத்த ஆம்பளை இருந்தாலு பொம்பள் இருந்தாலு அவங்களோட கையில தா இருக்கு அவங்க எப்டி மாறணு எந்த மாதிரி ஒரு ம் பையனா பொண்ணா மாறணுன்னனு சொல்லி அவங்க கையில தா இருக்குது
தோழி சொல்லப் போனா உண்மையாலுமே ஒரு அம்மா வந்து ஒரு பையனை நல்லாதா வளக்கணும்னு ஆசைப்படுவாங்க நல்லாதா வளப்பாங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து பசங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே போயிட்டு பசங்க கூட சுத்துற அந்த பழக்காத்தை உடனே வந்து கத்துக்குறாங்க அம்மாப்பாவு தெரிய மாட்டிங்குது அது இல்ல நம்ம பைய நல்ல பைய தா அப்டின்ற மாரி நெனைக்கன்
ஆமா சில டைம்ல வந்து அவங்க கண் மூடிட்டு அவங்க பசங்கள அ நம்பறது வெளியில என்ன இருக்குன்னு சொல்லி சில பேரு வந்து வீடல எப்டி இருக்கணு அப்டிதா நம்ம பைய வெளியிலேயே இருப்பாங்குன்னு நெனைச்சுப்பாங்க ஆனா நம்ம பசங்க அப்டி இருக்க மாட்டாங்க சில பேரு சில பேரு வீட்லயு ஒரு மாரி வெளியு ஒரே மாதிரி தா இருப்பாங்க சில பேரு வந்து உங்களுக்கு வீட்ல வந்து அப்டியே சாதுவா இருப்பாங்க வெளில போனா ஒன்னே சொல்றது ஒரு மாதிரியான ஒரு நல்ல கெட்ட எல்லா கெட்டா பழக்கமு அங்க இருக்கு வெளியில கெளம்புனா பசங்க பண்ற எல்லா என்ன சொல்றது எல்லாம் கெட்ட விஷயமு அவுங்களு செஞ்சு செய்வாங்க அது தப்போ நல்லதோ அதுல்லா பாக்காம அவுங்க ஃப்ரெண்டுன்னு அவுங்களு அதே பண்றாங் நானு அதே பண்றேன்னு அந்த இதுலயே போயிட்றது
ம் அதா தோழி நான் யோஸ் ச்சுக்கிற இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற காலத்துல வந்து நம்ம கையில ஒண்ணுமே இல்லாத மாதிரிதா இருக்கு தோழி அதனால நம்ம வந்து எவ்ளோ இருக் கு நம்ம வந்து பசங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க சின்ன வயசுலேயே அவங்ககிட்ட வந்து நல்ல பழக்கத்தை உண்டாக்கணு இந்த என்ன சொல்றது இந்த ஃபோனு டிவிய பாத்து அவங்கள வந்து என்ன சொல்லது டிஸ்ட்ராக்ட் ஆகாம இதுல்லா நீங்க பாக்குறது எல்லாமே உண்ம கெடையாதுன்னு சொல்லி அவங்கள உணர வச்சு நம்ம வந்து வளக்கணு தோழி
கண்டிப்பா தோழி நமக்கான நேரம் முடிஞ்
கரெக்ட் கிடையாது இங்க பாக்குற எல்லா விஷயமு கரெக்ட் கிடையாது இதுல என்ன தப்பு என்ன கரெக்ட்ன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுட்டு வாழணுனு சொல்லி நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வந்து சொல்லி சொல்லி வளக்கணுனு நெனைக்கிற தோழி நா
ஆமா தோழி தோழி நமக்கான நேரம்
விஷயத்திலே அந்த நிமிடத்திலே நம்ம வந்து அவுங்கள நீ பண்றது தப்புன்னு சொல்லி அவுங்கள உணர வைக்கணு தோழி அது இல்லாம இல்ல இந்த விஷ்யோ இந்த வாட்டி அவ தப்பு பண்ணிட்டா நெக்ஸ்ட் வாட்டி நம்ம புரிய வைக்கனு சொல்லி நம்ம அதுல அலட்சியோ பண்ணவே கூடாது ஒரு தப்பு அப்ப நடக்குதுன்னா அப்ப கேட்ருனு அப்போதா இது தப்புன்னு சொல்லி அவங்கள உணர முடியு ஒரு சிட்டுவேஷன் போய்ட்ட அப்புறமா ந அவுங்கள உணர வச்சி என்ன தேவ் ஒன்னு தேவையே இல்லையே உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சு தேவையில்ல முடிஞ்சுது முடிஞ்சு போய்ச்சு உங்களுக்கு ஆ சொல்லுங்க தோழி கேக்
தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோழி நன்றி தோழி
நன்றி தோழி உங்கிட்ட நாம் பேசுனது பகிர்ந்தது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது தோழி நம்ம மீண்டும் பேசலா தோழி நன்றி வணக்கம் தோழி
ம் நன்றி தோழி